திட்டுவா ஹலோ
தோழா ஹலோ தோழா கேக்குதா
ஆ ம் ஆ
ஓகே தோழா என்ன பண்றீங்க சாப்ட்டீங்ளா ஆ கேக்குது தோழா நானா பாட்டி வீட்டுக்கு பா சும்மா எல்லாரு இருக்காங்க உள்ள நா வெளிய வந்து நிக்கிறே நீங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க
ஆ காலேஜ் முடிச்ட்டு காலேஜ் முடிச்ட்டு இப்பதா ஒக்காந்து கேம் ஆடிட்ருந்தே இப்பதா ஃபிரீயா
ஒங்களோட ஒங்களுக்கு நெட்வொர்க் இதா இருக்கா என்ன விட்டு விட்டு கேக்குது
நீங்கென்னா பண்றீங்க
கரெண்டால இப்பதா சொன்ன பாட்டி வீட்டுக்கு வந்தே காலேஜ் விட் அப்டே பாட்டி வீட்டுக்கு வன்ட்டே மாமா வந்துருக்காங்க ஃபாரின்லந்து இன்னைக்கு சோ அவுங்கள பாத்துட்டு அப்டியே வீட்டுக்கு ஆ அம்மா வந்து கூட்டு போவாங்க சாப்ட்டாச்சா ஆ சாப்ட்ட இன்னிக்கு காலேஜ் லைஃப் எப்டி போச்சு
இன்னிக்கு போர் தா காலைல போன பஸ்ட் பீரியடூ நடந்துச்சு அப்றமா செகண்ட் பீரியேட் பாதி கட்டடிச்ட்டே
உ
அப்றமா
உம் ம் எனக்கு இன்னைக்குதா நாள் கொஞ்சோ போச்சு அப்டி இப்டின்னு போச்சு இன் டா ஃபுல்லா கொஞ்சோ கிளாஸும் நடந்துச்சு என்னாச்சுனா நா வந்து என்ன பண்ணே கிளாஸ் ஆர்ல வந்து தமிழ் மேம் வந்து பாட நடத்திட்டு இருந்தாங்களா போர் அடிக்கும்ன்னு சொல் ட்டு ஃபோன தூக்கிட்டு செரி ஃபோனாவது பாக்லா சொல்ட்டு போயிட்டு ஃபோன் ஆன் பண்ணிட்டு என்ன பண்ண போன்ல சவுண்ட் வெச்சது நியாபகோ கெடையாது எதோ சம்திங் ஆடியோ கேட்கறதுக்கு சவுண்ட வச்சே ஃபோன் ஆன் பண்ற மேம் கிளாஸ் எடுக்கிற ஃபோன்ல பாட்டு ஓடுது
ம் முடிஞ்சு
பயந்துட்டே மாட்டிக்கிட்டனு நெனச்சிட்டு ஆ மாட்டிக்கிட்டேன்னு நினைச்சிட்டேன் மேம் பாத்தா திரும்பி டக்குன்னு திரும்பாத்தா நா ஆஃப் பண்ணிட்ட ஃபோன திரும்ப ஆஃப் பண்ணிட்டு திரும்ப பாக்கே எல்லா என்ன திரு திருனு பாக்குது ஆனா அந்த மேம் மட்டும் வரல திரும்ப நச்சு திரு சேரி அத வச்சு பேக்குல போட்டு நல்லபுள்ள மாரி கால தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டேன் திரும்ப பார்த்தா திரும்ப வந்து ஆன் சேரி போர் அடிக்கு திரும்ப இப்பமா சவுண்ட் கம்மி பண்ணி பாக்கலாம் பார்த்தா ஸ்கரீன்ஷாட்ல சவுண்ட் ஸ்கிரீன் ஷாட் ஆயிட்டு அந்த எனக்கும் ஃபோனுக்கு இப்போதைக்கு நேரம் செரியில்ல அப்படின்னு தூக்கி போட்டே
உம்
ஆஹ் அப்புறம் என்னாச்சு அப்படியே மாட்டி மாட்டி போயிட்டு இருந்துச்சு
காலேஜ் எல்லா அப்போ ஃபோன் யூஸ்
ம்
நீங்க ஃபோன் யூஸ் பண்டீங்க
ஓ நா என்னைக்கு எப்போ யூஸ் பண்ணுவேன் இன்னிக்கு என்ன கொஞ்ச நேரம் செரியில்ல எனக்கு சோ அனால மாட்ற நெலமி ஆய் போச்சு அதுக்கப்றோ சும்மா உங்காந்து எப் டே க்ளாஸ்ல சும்மாருந்துட்டு மேம பாத் தூங்கிட்ருந்தே பரவாயில்லை
உக்காந்து க்ளாஸ் இன்னிக்கி உக்காந்து க்ளாஸ்ல ரெண்டு ப் ப்ரீடு கட்டடிக்ணு
ஆ
அது ஏதோ வாய்ஸ் மேய்ல் ஆஃப் ஸ்ஸபெல்லா அப்டின்னு‌ அது ஒரு படோ வந்துச்
ஓ
நல்லா இந்துச்சி அந்த படோ அந்த பட கத என்னன்னா வச்சுகோங்களே கேக்றீங்களா கத அது என்னன்னா வந்து ஒரு அக்கா ஒரு தங்கச்சி ஆ அந்த தங்கச்சி வந்து ஏதோ ஒரு நோயால வந்து இறந்துறு அப்றமா அந்த அக் அக்கா என்ன பண்ணு அந்த அந்த தங்கச்சியோட நம்பருக்கு வந்து வாய்ஸ் மெயில் டெய்லியு சும்மா என்னன்ன பண்றே எல்லாத்தயு அனுப் பீட்டுருக்கு அந்த நம்பர் வந்து ஆக்சுவலா அந்த கொ தங்கச்சியோட நம்பர் வந்து ஆ பிளாக் ஆயிட்டு வேற ஒருத்தருக்கு போயிரு லைக் வேற ஒருத்தர் வாங்கிப் பார் அந்த நம்பர அது தெரியாம இந்த பொண்ணு வந்து தங்கச்சிக்கு தா அனுப்பீட்டுருக்கு அதுக்கு இறந்து போன தங்கச்சியோட நம்பருக்கு தா அனுப்புறே சொல்லீட்டு வாய்ஸ் மெய்ல் டெய்லி அனுப்பீட்டுருக்கு என்ன பண்றே எல்லாதயு அப்டேட் பண்ணீட்டுருக்கு அத வந்து ஆப்போசிட்ல இருந்து ஒரு பைய கேட்டுட்டு ஆ கேட்டுட்டுருப்பா திடீர்னு ஒரு நாள் தா தெரியு அந்த தங்கச்சி இறந்து போன தங்கச்சிக்கு தா அனுப்பிக்கிட்ருக்கா இவ அப்டின்னு
ஓ
அப்பறமா இவே என்ன பண்ணுவா அவள தேடி அந்த ஊருக்கு போய்ட்டு ஆ பேசப்போவா பேச போயிட்டு நா அது வந்து சொல்லாமா சொல்ல மாட்டா மறச்சிருவா அது சொல்ல வருவா ஆனா வந்து சூழ்நிலை காரணமாக அத சொல்ல முடியாது அவனால அது அப்டியே போயிட்ருக்கு ஒரு நாள் தெரிய வந்துரு நீ அப்போ இவ்ளோ நாள என்ன வந்து நா ஒ அனுப் ஒ வாய்ஸ் மெய்லா கேட்டுடே தா இருந்துட்ரிக்கியா அப்டின் பிரச்சனையாயிட்டு ப்ரேக்கப் ஆயிடு அப்பறமா மறுபடியு ஒண்ணு சேந்துருவாங்க அதா கத வேற எதுமே இல்ல ஆனா நல்லா இருந்துச்சி வேற
ம் எனக் எனக் என்ன பட் என்ன தெர்ல செகேண்ட் இயர் எனக்கெதுக்கோ ஜாலியா போயிட்ருக்து காலேஜு கிளாஸ் நடந்தாலு ஜாலியா இருக்கு
ஜாலியா சுத்த வேண்டியதா ஃபைனல் இயர் வந்த ஒன்னே வேல வேல வேல வேல
எங்களுக் எங்களுக்கு ஃபைனல் இயர்ல தருவாங்களான்னு தெர்ல பட் வந்து கொஞ்சோ கொஞ்சோ இப்ப ஃப்ரீயா இருக்கு மேம் இப்பலா வந் இன்னு ஃபர்ஸ்ட் இயர்ஸ் வர்றாங்க ஒன்னாந் தேதி சோ அன்னக்கி லீவு காலேஜ் எங்களுக்கு ஒன்னாந் தேதி லீவ் விட்ருவாங்க ஃபர்ஸ்ட் இயர்ஸ் வர்றாங்க இல்லன்னா அதுக்கப்பறோ வந்து நாங்க ஃப்ரெஷர்ஸ் டே வைக்கணு அதுகப்பறோ ஓணம் ப்ஃங்க்ஷன் வரு காலேஜ்ல ஓணத்துக்கு திரும்ப அதுக்கு அய்யோ நெறைய காசு வாங்குவாங்க எல்லா காசு காசு காசு தா இன்னோ இருக்கு
ரைட்டு
வாங்கிட்டே இருப்பாங்க எதோ பண மரோ வச்ச மாரி நெனச்சிருவாங்க போல வந்து வந்து வந்து கேப்பாங்க ஐயோ காசு குடுத்து நம்ளுக் தாங்க முடியாது அவங்களாலயு முடியாது கேட்டே இருப்பாங்க இப்ப நீக் ஒன் சொல்றாங்கன்னா அதுக் ஃப்ரெஷஸ் டேக்கு திரும்ப வந்து ஃபாரவெல்கு அப்டின்னு சொல்லி ஒரு ஒரு ஃபங்ஷனுக்கு வரு
ம்
ம் இன்னு குடுத்துட்டே இருக்கனு ஆல்மோ இப்பமே பீஸ் கட்ட சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு செமஸ்டர் பீஸு ஃபோர்தௌ ஃபோர் ஃபிப்டி ஆமா போர் ஃபிப்டி இல்ல ஃபோர் தௌசண்ட் ஃபோர் சம்திங் ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னாங்க ஹலோ கேக்குதா ஹலோ
ம்
ஃபோர் தசன்ட் பைவ் ஹன்டர் சொல்லிருக்காங்க பீஸு அவே தா நெனைக்கிறே ஃபர்ஸ்ட்டு செமஸ்டர் பீஸ் அவ்ளோ தா இன்னு செகண்ட் செமஸ்ர் ரெண்டு வரு ஒங்ளுக்கு எவ்ளோ வரு ஃபீஸ்லா ஒங்ளுக்கு செமஸ்டர் பீஸ் எவ்ளோ வரு
தோறு அது சொன்னா
சொல்லுங்க சொல்லுங்க
எனக்கு ஒரு பை மோரோ
சொல்ல அட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம் என்ன இது சொல்லிட்டு இருக்கீங்க வரும் வருமனு அதா எவ்ளோ வருன கேட் எவ்ளோ வருனு கேட்டா வரு வரு
இன்னோ ஒரு ரெண்டு நாப்பத்தஞ்சு வரு
நாப்பத்தஞ்சுனா எப்ப லட்சமா என்ன
ரெண்டு லட்சத்தி நாபத்தஞ்சாயிரோ ஒரு ரெண்டு செமஸ்டரு இது
எனக்கு ரெண்டு செமஸ்டர் சேர்த்து டென் தவுசண்ட் சம்திங் தா வரு
ரெண்டு செமஸ்டருக்கு சேத்து டென் தவுசனா இதுக்குதா சொன்னே மனசு வலிக்கு வேணா சொல்லாதீங்கன்னு
ஃபோர் பை பைவ் ஃபைவ் ஹன்ரர்ட் இப்ப கட்டி தென் நெக்ஸ்ட்டு செமஸ்டர்க்கு வந்து ஒரு ஃபோர் த்ரீ பைவ் ஹண்ட்ரட் கேட்பாங்க
ம்
அவ்ளோதா அதுக்கப்றோ வந்து அவ்ளோ தா கேப்பாங்க வேற எது கேக்க மாட்டாங்க
நானு அந்த மாரி காலேஜ்ல சேந்துருந்தனா இந்நேரோ ராஜா வாழ்க்க வாழ்ந்துருப்பே
இனிமே காலேஜ்லா சேரலா முடியாது
இதுதா அப்டி சொல்லல வெல கமா வெல கம்மியா ஐயோ ஒரு
இங்க அவ்ளோதா பீஸு கவுவர்மெண்ட் காலேஜ்ல வந்து இதோடு கம்மியா தா இருக்கு ஃபர்ஸ்டு செமஸ்டருக்கு செவன் பிப்டி வாங்குவாங்க தென் வந்து செகண்ட் செமஸ்டருக்கு வந்து தௌசண்ட் சம்திங் கம்மியா தா ஆகுது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு மொத்தமாவே மொத்த செமஸ்டருக்கு ரெண்டு செமஸ்டருக்கு சேத்து த்ரீ தௌசண்ட் சம்திங் தா வரு எங்ளுக்கு டென் தௌசண்ட் வருதுன்னா அவுங்ளுக்கு அவ்ளோ வரு
ம் இவ்ளோ கம்மி என்னோட ஒரு வருஷ
என்னா
எ வசல நீங்க கேக்குதா இப்போ கேக்குதா ஏ ஒரு வருஷத்து ஃபேஸ் ல நீ நாலு அஞ்சு வருஷ முச்சிலா
ஆமாமா அப்புற சொல்லுங்க இன்னைக்கு டேட் சரியா மசாலக்கு தா கொஞ்ச ஆய்மண்ட் போட்டுக்காங்க இப்போ இல்ல ஸ்ப்ரேயிச்சுங்க வலிக்குள்ளஸ்
அ
ம்
நா பண்றது
நீங்க என்ன பண்ண போறீங்க
நா இப்பதா டீ குடிக்க வந்தே நா மறந்தே போய்ட்டே இப்பதா பாத்தே டைம்ம
தோ
ஆக்சுவலா இந்நேர க்ளோஸ் பண்ணி இருப்பாங்க இன்னு க்ளோஸ் பண்ணாம வச்சிருக்காங்க என்னானு தெரியல
பொங்கலுகாக ஓபன்ல வச்சிருப்பாங்க போல
அஞ்சரைக்கு க்ளோஸு இன்னு ஓப்படலருக்கு எப்ட்றான் கு தெர்லப்போ
உங்களுக்காக ஓப்பன்ல இருக்குமா இருக்கும் க போய் குடிங்க ஆ அப்புறோ ம் அப்ற சொல்லுங்க ஹலோ உங்களுக்கு நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்க என்ன
இப்ப இப்ப கேக்குதா கிரீம் பண்ணு சுண்டலு
ஓ குடிங்க குடிங்க உம் நா இன்னைக்கு சோ வந்து எதுமே கெடையாது ஈவ்னிங் நா ம் சிக்ஸ் தேட்டிஸ் சாப்ட்ர வேண்டிதா ஏதாவது ஜூஷு ஸ்நாக்ஸ் அவ்ளோதா
உம்
அப்ற நைட்டுதா சாப்ட சொல்லுவாங்க பசிக்காது சோ அத சாப்ட மாட்டே
உம்
உம்
நீங்க எத்தி குட்டிக்கிலே எ அதா இப்போ எ எத்தன் நாள் இது
இன்னைக்கு நா நேத் முடிஞ்சு இன்னையோட முடி நேத்து இன்னைக்கு
ஆ ஏ நாளைக்கி நாளைக்கு முகரமா
ஆமா மா மா அதுக்குதா லைக் வர்ஷ பிறப்பு ஆமா வர்ஷப் பிறப்புன் சொல்வாங்க
ஆ ரொம்போ சாமி பக்தி அதிகந்தா போல
அப்புல்லா இல்ல
ஓகே நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிவடைந்தது மீண்டும் ஒருமுறை கால் பேஸ்லா